எனக்கு மட்டு கால் வருதுபா
அது என்னன் தெரியல இங்க அப்டி பேச கூடாது ஹலோ
கேக்குதா நா பேசுறது ஆ செரிங்கப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நான் வந்து எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கே
ஓகே ஓகே ஃபுல்லா படிப்பீங்க்ளோ ரெஸ்ட் இல்லெயா
அப்டிலா இல்ல கொஞ்ச கொஞ்ச தா இப்ப சரியா படிக்கிறதுல்ல கொஞ்சோ வீட்ல வந்து அண்ணாக்கு இப்பதா கல்யாண ஆச்சு அனால அப்டியே பிஸியா போயிட்ருக்கு
ஓகே ஓகேப்பா ம்
நீங்க என்ன பண்றீங்க
நானா இப்பதா சமயல் பண்ணே காலையில டிஃபண் பண்ணே
சரி இன்னைக்கு ஞாத்திக்கெளம என்ன ஸ்பெஷல்
என்னப்பா ஸ்பெஷல் சிக்கன் வழக்கம் போல இட்லி சிக்கன் ஞாயித்துகெளமனாலே தடபுடல் தான இப்போ மதியானோ லஞ்சு ரெடி பண்ணனு மழ பா இருக்கு செரி கொஞ்சோ ரெஸ்ட் எத்து பண்லான்ட்டு
செரி செரி மதியனோ என்ன சமையல்
மீனு ஏறளா வாங்கி வெச்ட்டு போயிட்டாங்க வேலைக்கு ஹஸ்பண்டு இனிமேதா செய்னு செரி கொஞ்சோ லைட்டா ரெஸ்ட்டு எடுத்துட் செய்லா துணிலா இருக்கு துவைக்கணு வேலைக்காப்பா ப கொஞ்சோ வீட்ல வேல வேண்டா போது போதுன்ற அளவுக்கு வேல இருக்கு
கண்டிப்பா வேல இருந்துட்டே தா இருக்கு நம்மளால ரெஸ்ட்டே எடுக்க முடியாது அத பா தா நம்பளுக்கு வந்து ஒடம்பு வந்து ஆரோக்கியமாக கொஞ்சமாச்சு நிம்மதி இருக்கனுல அதுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டுதா கொஞ்ச நேரோ
இல்ல இப்போ இட்லி சாப்டனா ஒரு மாரி கேர மயக்கமா ஆயிடுச்சு வந்து பட்த்துட்டே றோ ஸ்கூல் துணி எல்லா வேற இருக்கு என்ன பண்றதுன் தெரில
து எடுக்கணு
அது நான்வெஜ் சாப்ட்டாலே ஒரு மாரி கேரா என்ன சொல்றது தண்ணிதாகமா எடுத்தெடுத்து ஒரு மாரி கெரக் கையா ஒரு மாரியா இருக்கு டிஃபன் சாப்ட்டாலே ம் சாப்ட்டீங்களா?
ஆ சாப்ட்டே
அப்றோ இன்னைக்கு எங்கேயு போலையா வெளிய எங்கேயு
இன்னிக்கு எங்கேயு போகல சண்டேல்ல அதனால வீட்லயே ரெஸ்ட் எடுப்போ அப்டின் சொல்லிட்டு வீட்ல இருக்கே
ஏன்னா ஜாலியா டான்ஸு ஏதாவது ஒரு பாட்டுக்கீட்டு போட்டு டான்ஸ்ல்லா எதனா ரெடி பண்ணி சும்மா ட்ரை பண்ண வேண்டியதானே ஜாலியா இருக்கு
வீட்ல இல்ல வீட்ல இருந்தா கண்டிப்பா பண்ணுவே எனக்கு பாட்டு பாடுறது லைக் பாட்டு கேக் குதுன்னா ரொம்ப புடிக்கு
சாங் நல்லா இருக்குல்ல மெலோடி சாங்க்லா சூப்பரா இருக்கு அதெல்லா கேட்டுட்டு நல்லா அப்போ சாங்க்ல்லா நல்லா இருக்கு
மெலடி சாங்கு குத்து சாங்கு எதுவா இருந்தாலு கேப்ப வீட்லேயு ஸ்பீக்கர் இருக்கு அ வெச்சு நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுவோ
யா எவ்ளோ கவல இருந்தாலு ஒரு சாங் கேட்டா அப்டியே மறந்துரோ
கண்டிப்பா கண்டிப்பா பாட்டு இல்லன்னா நம்மளால இருக்க முடியாது என்னாலுமே இருக்க முடியாது ரொம்பக் கஷ்டமா இருந்தாலோ இல்ல ஏ ரொம்போ வந்து கோவமா இருந்தாலுமே கண்டிப்பா வந்து பாட்டு தா கேப்பே யார்கிட்ட பேசுறதோட பாட்டு கேப்பே ஏன்னா நம்ப பேசணோ அப் டீன்னா அந்த ஃபீல் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவுங்களையு கஷ்டப்படுத்தி நம்மளோ கஷ்டப்படுத்துறதுக்கு மோஸ்ட் லீ யாருகிட்டயு சொல்ல மாட்டே அதுக்கா பதிலு ஆமா நீங்க பசங்க என்ன பண்றாங்க
கரக்ட்டா டிஃபன் வெச்சு ஒன் ஹவர் மேலாவது இன்னோ கைல வெச்சுன்ட்ருக்காங்க டிஃபன இன்னோ முடிக்குல காலி பண்ல நா மறு லஞ்சே ரெடி பண்ட்றுவே போல இருக்கு இவங்க சாப் வெளியே போனா கத்த வேண்டி டியது வரோ செட் ஆவ்லாதது எதுக்கு எனா பண்ட்டு போட்டுன்ட்டு நா பாட்டு வுட் உள்ள வந்ட்டே அங்க ஒக்கார ஒக்கார ப்ரெஷர் ஜாஸ்தியாதுனு நா உள்ள வந்ட்டே
கண்டிப்பா ஆமா பிள்ளைங்க சாப்புலன்னா கோவோ வரதா செய்யு ஏ அவுங்க சாப்புட்ல என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கோ
குட்டி கொழந்தைங்கல்லா இல்லப்பா எல்லா படிக்கிறாங்க சாப்புடறதுக்கென்னப்பா இன்னுமா ஊட்டி விடுவாங்க இதுங்க சிக்ஸ்து எய்த்து போயிட்டாங் இன்னு என்னப்
ஆ நீங்களுமே அம்மா வீட் ட்டுக்கு போனா ஊட்டி விடுவாங்களான்னு யோசிப்பீங்கலே அந்த மாதிரிதா கொழந்தைங்களோ
ஊட்னாலு ப்ரெஸ்டேஜ் பராப்ளம் அ என்ன அப்புறோ நீங்க சொல்லி காட்டுவீங்க எல்லாரு கிட்டயு கொழந்த மாரி ஊட்டிக்கிதுன்னு நானே சாப்புடுறே அப்டீன்னு சாப்புட ஒக்காந்தானா ஒன்ற அவரு ஆகோ அவ எழுந்துக்க நாள் இட்லி ஒன்ற அவரு ஆவுது
சூப்பர் பரவால்ல என்ன விட ரொம்ப ஃபாஸ்ட்
அந்த ஃபேன் காத்துல காஞ்சி போயி அது ஒரு வழி ஆயிரோ
விடுங்க கொழந்தைங்க தானே வளர வளர கத்துப்பாங்க
என்னப்பா நமக்கெல்லா தட்டுல வெச்சுட்டே இருந்தால்லா புடிக்காதுப்பா சாப்பிட்டோமா தூக்கிப்போட்டமா கழுவுணோமா மத்த வேலய பாத்தோமான்னு இருக்கனோ
நீங்க கொழந்தைங்க கிட்ட ஒக்காந்து பேசுவீங்களா ஜாலியா
சொல்லுவே லூடோ வெளாட கூப்புறாங்கப்பா என்ன அவுங்க அந்த அளவுக் லூடோ வெளாட்லா வாங்க பரமப்பதோ வெளாட்லா வாங்கன் கூப்புறாங்கங்க கொழந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவுங்க நா வர்லனிடுவ
லூடோவா இல்ல நீங்க பா கொழந்தைங்க கிட்ட ஒக்காந்து பேசுவீங்களா இப்பிடி இருங்க இப்பிடி இருங்க
நறையா சொல்லுவேம்ப்பா நறையா சொல்லுவே நறையா பேசுவே ஆனா ஓகே செரி செரின்னுவாங்க அன்னக்கி சொல்ற அன்னக்கி தலையாட்டிப்பாங்க அவளுக்கு அதுக்கப்புறமேட்டு அ போ அப்டீன்ட்டு போயிருவாங்க அவளோ
கூட ஃப்ரெண்ட்ஸெல்லா பக்கத்துல இருக்கவுங்கல்லா எப்டி அவுங்க அந்த குட்டீஸ்ல்லா நல்லா பேசு
அந்த குட்டீஸ்தா நல்லா படிப்பாங்க ஆக்சுவலா பெரிய பொண்ணு நல்லா படிப்பா செகென்ட் ரேங்க் எடுப்பா அவகூட ப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பா இவளுங்க ரெண்டு பேரு சேர்ந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்காங்க வருவாளுங்க ஒரு நாலஞ்சு பேர் வருவாளுங்க விளையாட்றதுக்கு சும்மா ஃப்ரீ டைம்ல சண்டே டைம்ல இல்ல இவுங்களுக்குதா பர்த்டே டைம் அப்டின்னு டைம்ல வருவாளுங்க ரெண்டு பேரு வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இவுங்கலலா கன்சிடர் பண்ணி சாப்பாடுக்கு ஏ வீட்ல இருந்து செய்ய மாட்டாங்க கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க ஒக்காந்து பின்னாடி குட்டி குட்டி குட்டி குட்டி சொப் புலா எடுத்துனு வீட்ல இருக்குற எண்ண புளி உப்பு ஒரு பொருளு எல்லா கீழ கீழ லெய்ட்டா செதறி இருக்கோ என்னன்னு பார்த்தா இங்க அமக்கலம் பண்ணி வச்சிருப்பாங்க அ ரியலாவே ரியலாவே ரியலாவே சாப்பாடு செஞ்சு சாப்பட்றாங்க இவுங்களா
ஆ ஆ அவுங்களுக்கு புடிச்சிருக்கு போல அவுங்களா சமைச்சு சாப்படறதுக்கு அனால சாப்பட்றாங்க விடுங்க அதுல என்ன இருக்
என்னடா இது அரிசி மொளகாய் தூள்ல்லா சிந்திருக்கேன்னு பாத்தா இவுங்க கூட்டா சோறு ஆக்கறதுக்காக எல்லாத்தையு எ டுத்துன் போய்டுவாங்கா‌ போல ஒரு வீ்ட்ல இருந்து
எனக்கு தெரிஞ்ச இங்க சமைக்கிறது உங்க சமையல் அவுங்களுக்கு புடிக்கல போல அதனால அவுங்களே சமைச்சு சாப்பட்றாங்கன்னு நெனைக்கற
சமாச்சுட்டு தக்காளி சாதோ நல்லா இருக்கு நீ கொஞ்சம் சாப்ட்டுபாருனு குடுக்கருது குடுப்பாங்க
ஓஹோ பரவால்ல நல்ல பிள்ளைங்களாதா இருக்காங்க
ஒரு நேரோ பண்து ஒரே சண்ட போட்டுப்பாங்க அக்காவு தங்கச்சியு வெறுப்பா நா எப்படின்னா போட்டுக்கங்ன்னு சொல்ட்டு கே சொல்லி பாப்ப கேக்கலனா விட்டுட்டு எ வேலய பாப்ப
சரிங்க ரி சரி விடுங்க கொழந்தைங்க அவுங்களா வந்து எப்பவுமே வந்து பிள்ளைங்கல்லா வந்து அடிப்பட்டுதா கத்துப்பாங்க அதே மாரி அவுங்களே கத்துப்பாங்க
எங்கப்பா சொல் பேச்சே கேக்க மாட்துங்க பார
நீங்க தா ஒ வந்து டைம் இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு பக்கத்துல இருந்து கூட இருந்து அவுங்களுக்கு சொல்லணு இப்படி இருங்க
அம்மா என்ன சொல்ல வறாங்கன்னு கூட கேக்க மாட்டேங்குதுங்க ஒரு நேரோ கேட்டுக்கறாங்க ஒரு நேரோ மைண்டு செட்டு இருந்தா கேட்டுக்கறாங்க இல்லனா க கண்டுக்க மாட்றாங்க
சேரி செ வெளையாட்ற பசங்க அப்டிதா இருப்பாங்க நாங்கலா இருந்தபோது நம்பல்லா எப்டி இருந்தோ நம்மளுக்கு தெரியு அதே மாரிதா மேபி பிள்ளைங்களு இருக்காங்க போல
ஒரு ஒரு விஷயத்தலு அப்பையுமே அப்டி இல்லப்பா இப்ப இருக்கற பசங்க ரொம்ப மோசம் பா சாப்பட்ற விஷயத்துல ஒரு மூணு இட்லி வெச்சா மூணு அவர் உக்காந்துட்டு வெறுப்பு ஏத்தின்ருக்காங்க பா நமக்கு எவ்ளோ கோவோ வரணுமோ அவ்ளோ வெறுப்பேத்தறாங்க பா
கிட்ட கேளுங்க அவுங்களுக்கு என்ன வேணுனு கேளுங்க என்ன
எப்பா கறி குழம்பு இட்லி என்னா புடிக்காது சொல்லுங்க நீங்க அவுங்களுக்கு புடிச்ச மாரியே பண்ணாலு அந்த கண் வாய் தான சாப் டுது கை சாப்டுது கண்ணு பாக்குது டி வி இதுல என்ன இருக்கு சாப்ட்டுனே பாக்க வேண்டியதான வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் டி வி பாக்கற மாரி ரியாக்ட் பண்ட்டு சாப்டுவாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு இட்லிய கையில வச்சுட்டு ஒரு கா கொஞ்சூண்டு இட்லிய புட்டு கையில வச்சுட்டு கண்ணு டிவிலயே தா இருக்கு கையில இருக்க இட்லி கடைசி வரையு நா வாயே பாத்துட்டுருப்ப எப்படா இ வ சாப்படே மாட்டா நா திட்ன பிறகுதா அது வாயில உள்ள போவு
எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்களே மேலு நனைக்கற ஒக்காந்து பக்கத்துல ஊட்டி விட்டா ரெண்டு செகண்ட்டு மூணு
ஆ நா ஊட்டி வுட்டா அமுக்கி வெச்சு ஊட்டிருவன்‌பா அமுக்கி அமுக்கி ஊட்டி உட்டுருவ அதனாலே பயத்துல எனக்கு ஊட்டிக்க மாட்றாளுங்க ரெண்டு பேரு
என்ன பரவாயில்ல அந்த பிள்ளைங்க ஊட்டிக்க வாத்தமன் நா‌வந்து எங்க அம்மாவ இன்னு கூட ஊட்டி விட சொல்லி சாப் டெட்டுக்க களினி கொழந்தைகளுக்கு ஊட்டி விட மாட்டேங்கறீங்கன்னு தெரிலையே
ஊட்டி விட்டா அவுங்களுக்கு பிரெஸ்டிஜ் பிராப்ளம் நா யாரு கிட்ட போய் சொல்லி கிண்டல் பண்வலா இந்த வயசுலயு பாரு ஊட்டிவுடுறே அப்டின்னு சொல்வாலா அதனால அவுங்க அசிங்ப்பட்டு அவுங்களே சாப்டறேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிருவாங்க அதனால செரி நீயே சாப்டு
பத்து பேர் எதிர்லே இருந்தாலுமே எனக்கு ஊட்டி விட்டாங்கா அப்டின்னா நா கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா சாப் டுவ என்னவா சாப் நானா சாப்ட சொன்னாங்க அப்டின்னா உண்மையிலே சொல்றே ரெண்டு இட்லினாலு பத்து நிமிஷோ பதினஞ்சு நிமிஷோ வச்சுதா நா சாப்டுவே கொழந்தைங்க மாரி தா பண்ணுவே அட யார்னா ஊட் ஊட்டி விட்டாங்னா நா சாப்டுருவே ஆனா அவுங்க ஆப்போசிட்டா இருக்காங்க இப்பவே எனக் தெரிஞ்சு
என்ன பண்றது மத்த விஷயத்துல லா ஸ்பீடா இருக்க மாட்டோம்ல இந்த விஷயத்துலே அப்டிதா இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்லோபா சாப்டற விஷயதுலதாம்பா எ பசங்கள் ட எனக் புடிக்காத ஒரு விஷ்யோ அப்ப ஒல்லியாவே இருக்காங்கப்பா இப்டி சாப்ட்டா ஒட் ஒடம்பு ஒல்லியாவே தான இருக்கு எங்கருந்து அவுங்க குண்டாவாங்க இப்டிதாருப்பாங்க
அந்த க கெவுர் மாவு அந்த மாரிலா சாப்டுவாங்களா
அவுங்குளுக்குலா இதலா புடிக்காது அப்டினா என்னான்னு கேப்பாங்க முட்டையே சாப்ட மாட்டாங்க மம்
நீங்க கொழந்தைலருந்த போதே இல்ல வளர வளர என்னதா குடுத்து அவுங்களுக்கு சாப்ட வழக்க படுத்துனீங்கன்னு தெரிலயே
வெறு ஒயிட் சோறு பருப்பு சோறு நாம நார்மலா சாப்ட்ற சாப்பாடு முட் ட்ட அதெல்லா எடைல சாப்ட்டாங்கதா கொழந்தைல அப்றோ என்ன ஆச்சுன்னு தெரில பசங்கல்லா சொல்ச்சுங்ளா என்னன்னு தெரில ஸ்கூலு போனதுலர்ந்து ஒன்னொன்னா அவாய்ட் ஸ்கூல்கு போனா பசங்க சாப்டவே இவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பி ச்டாங்க ல்லாத்தையு
அத நீங்க என்னன்னு கேட்டு பாக்கலாமா ஏ புடிக்கல ஏ சாப்
ஒரு மாரி முட்ட சாதோ ல்லா நல்லா கட்டி குடுப்பே இப்ப என்ன சொல்றாங்கனா முட்ட சாதோ ஓபன் பண்ணாலே ஒரு மாரி தோ வாஸ்ன வருதுமா அப்டின்றாங்க அதனால சேரி ஒரு வேள நான்வெஜ் வைச்சு முட்ட திடீர்னு அவுங்குளுக்கு டிஃபன் பாக்சு ஓ மூணு அவரு ஓபன் க்ளோஸ்ல இருந்து தெறகும்போது ஒரு வேல அப்டி இருக்கோ அப்டின்னு நெனச் சே சேரி கொழந்தைங்களுக்கு புடிக்கல போல இருக்குன் சொல்லிட்டு நா அத செய்றதையே விட்டுடே
செய்யறது விடாதீங்க சு வீட்ல இருக்கு போது சு
ம் ஏன்னா அது டிஃபன் பாக்சு ஹீட்ல இருக்குறனால ஒரு மாரி தொறக் க்கும் போது குப்புன்னு ஒரு மாரி ஸ்மெல்லு முட்ட தானே அதனால அவுங்களுக்கு ஒரு மாரியா இருக்கு போல இருக்கு
கண்டிப்பா அப்டி தா இருக்கு கொழந்தைங்களுக்கு புடிச்சத செஞ்சு குடுத்து சமச்சு சாப்ட்டு பாருங்க உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷோ நம்ப வந்து அடுத்த தடவை இணைவோ ஆ நன்றி